அப்டியா
படுக்க போறோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க
மோட்ர்ல தண்ணி இல்ல மோட்ரு போட்டு வெளில உக்காந்துருக்கோ
ம் கிளைமேட் எப்டி இருக்கு அங்க
ரொம்ப வெயிலா இருக்குங்க
அப்டியா ஆமா இங்க சூப்பரா இருக்கு பேசாம வந்துருங்களே இங்க
அங்கதானே ஷிப்ட் ஆயுடுவோ கவலபடாதிக
ஆமா கண்டிப்பா வாங்க நல்லா இருக்கு கோயம்புத்தூரு
கண்டிப்பா வரோம்
ம் அப்றோ இதா உட்காந்துட்டு இருக்கோ சும்மா படுக்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோ
பாப்பாக்கு பத்டே எல்லா எப்டி போச்சு கேக்ல்லா வெட்டியாச்சா
ஆ பாப்பாக்கு பட்டே நல்லா போச்சு கேக் எல்லா கட் பண்ணியாச்சு
எங்க ஃப்ரெண்ட் எல்லா வந்துச்சுகளா
ஆமா ஃப்ரெண்டு ரெண்டு பேரு வந்தாங்க
என்ன ட்ரீட்டு இன்னைக்கி
இன்னைக்கா இன்னைக்கு என்ன சிக்கன் பிரியாணி அவ்ளதா ஏஹே மத்யோ
இப்போ நைட்டுக்கு
நைட்டுக்கு தோச சட்னி தா சிம்பிள்
ஓ ஸ்கூல் இல்லயோ இன்னைக்கு பாப்பாக்கு
இல்ல அவ பெரியவனுக்கு லேட்டா தானத்துரப்பாங்க
ஆ
அவ வீட்லதா இருக்கா குலாப் ஜாமுன் பண்ணே
ஆ
ம்
வேற என்ன பண்ணீங்க ஸ்பெஷலா
வேற ஒண்ணு பண்ணலேங்க
சேரி சேரி சேரி உங்க அத்த பரவாலயா தூங்கிட்டாகலா
ஆமா கொஞ்ச வலிக்கிதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க
ஆ
அதா இப்ப போய் ஒத்தனல்லா குடுத்துட்டு வந்தே
இன்னக்கி போனிலே பிசியோ பாத்தாங்களா
பிசியோ வீட்டுக்கு வருவாங்க டெய்லி
ஓ வீட்டுக்கே வந்துருவாகளா
ஆ வீட்டுக் கே வந்துருவாங்க இது வந்துட்டு நாங்க போய்ட்டு அந்த இது தையல் எல்லா எப்டி இருக்கு என்னன்னு பாத்துட்டு கட்டு போட்டிருந்தாங்களா கட்டெல்லா எடுத்து உட்டுட்டு வேற ஒரு மருந்து போட்டு சும்மா ஒரு பிளாஸ் ச்ச மாரி போட்டு ஒட்டிருக்காங்க
தையல் பிரிச்சிடாகளா
தையல் பிரிக்கல தையல் வந்துட்டு வெள்ளிக்கெழமதா பிரிப்பாங்க
ஓ செரி செரி செரி
ம் அப்பறங்க
வேற என்ன பண்றிய
வேறென்ன நீங்கதாங்க சொல்லணு பாப்பா தம்பி தூங்கிட்டாங்களா
அவன தூங்க வச்சிட்டேங்க இப்பதா தூங்க வச்சே அவன தூங்க வக்கிறதே பெரும்பாடு இருக்கதுலே
தூங்கிட்டானா
ஆமா தூங்கலேன்னா என்னே கத்திருக்க மாட்டானா அம்மா அம்மான்னு
அதா அதா ஆமா ம் செரி ம் அதா உங்க வாய்சே வாய்சு தா போங்க அம் மா மா மா மா மா ஆமா ஒனக்குதா
அப்டிதா பண்ணுவே எப்ப பாத்தாலு அதே வேல அவனுக்கு அம்மா அம்மா அம்மா அம்மா பாலாத்திக்கிட்டே பாலாத்தி குடுத்தோனே தூங்கிருச்சு
அப்டியா செரி செரி பாப்பா
பாப்பாவு தூங்கிருச்சு
அப்றோ என்ன கத ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கல்ல
ஆ ஸ்கூல் ஓப்பன் பண்டாக
செரி செரிங்க
பாப்பாக்கு இன்னையில இருந்துதே ஸ்கூலு இன்னைக்கு போயிட்டு வன்டா ஃபஸ்ட்டு டே
அப்டியா செரி செரி எய்த்தா இப்ப
என்னங்க
எய்த்தா இப்ப
ஆமா எய்த்து
ஆ செரி செரிமா
பிள்ளைக இத் இத்துனியோண்டா இருக்க மாரி இருக்கு அதுலயே எய்த் போய்ர்ச்சி எ மக
அதுதா ஆமா
இந்த எறும் வேவ எத்தன மணிக்கு முடிச்சிய அந்த இத
இன்னைக்கா இன்று ம்பா ஆறு இருவதுக்கு
ஆறு இருவதாச்சா
ஆமா
ஆனா ஒரே ஃபைலா பண்றதுலா ரொம்ப செரமமா இருக்குங்க
ஒரே ஃபைல்ல பண்றதுல
ஆ நம்ம நெனைக்குறோ ஒரே ஃபைல குடுத்தா ஆ தனித்தனியா பண்றதுதே நம்மளு ஈஸி
ஈஸியா இருக்கு
ஆ நம்ம நம்ம யோசிக்கிறது என்னது ஒவ்வொன்னா செட் பண்ணணுன் யோசிக்
யோசிக்கிறோ அந்த கம்பர் போட்டு அத பண்ணணு இத பண்ணணுன் நெனைக்கிறோ
ஆனா ஒரே ஃபைல்ல இருக்குபோது பேஜ் பிரேக்கப்ல்லா குடுக்குற ரொம்ப செரமமா இருக்கு
ரொம்ப அது அது கொஞ்சோ செரமமா இருக்குப்ப செரமமா இருக்
ஆ ஆமாதே
கஷ்டந்தா அது அது அந்த அந்த அந்த இந்த பிராக்கெட்டு எந்த இதெல்லா கொஞ்சோ செரமமாருக்கு
ஆமா ஆனா பரவால்ல இது ப்ராக்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட்டே சொல்றதுனால கொஞ்சோ பரவால்ல
ஆனா எனக்கு அது வரமாட்டேங்குதே
நீங்க ஸ்ட்ரெய்ட்டா வச்சு கிளிக் பண்ணி ஸ்ட்ரெய்ட்டா வச்சு கிளிக் பண்ணா வருதுங்க
கிளிக் பண்ணிட்டு பண்றத் தான
ஆமா
எனக்கு வரமாட்டேங்குதே
தெர்லயே நீங்க ஸ்ட்ரைட்டா வச்சு டீ பண்றீங்ளா இல்லயா அந்த ஒன்ன கேக்குதா
ஆ ஸ்ட்ரெய்ட்டாதா வச்சு பண்ண அ கேக்குது கேக்குது
ம்
ஸ்ட்ரயிட்டா வச்சுதா பண்ணிட்ருக்கே ஆனா எனக்கு வர மாட்டேங்குது என்னன் தெர்ல
ம் ஸ்டார்ட்டிங் வந்துச்சா இல்லயா
இன்று பாப்பா
இல்ல ஸ்டாட்
ஸ்டார்டிங்ல வந்துச்சு ஆ அப்ப வந்துச்சு இப்ப வரல இப்ப ஆ ஆமா ஆமா
ஆ இன்னிக்கி எந் தலவலி சரியான தலவலி தும்மிகிட்டே இருந்தனால பண்ணவே முடியலங்க சுத்தமா என்னால
அப்டியா இனும் சளி வேற புட்ச்சிருச்சுங்க உங்களுக்கு
ஆமா
ஏற்க்னவே
இதுல வேற எம்பயன் ஸ்கூல் விட்டு வரம்போது ஸ்கூல் விட்டு வந்தாலே அவ்னுங்க ஐஸ்கிரீம் வேணுன் கேக்குறாங்க
ஐய்யயோ ம்
அ ஆமா எப்ப பாத்தாலு வந்தாலே ஐஸ்கிரீம் தா கேட்டுவ ஐஸ் கிரீம் சாக்லேட்டு ஐஸ்கிரீம் சாக்லேட்டு அம்மாடி
இவ போய்கிறா என்னங்க
இல்லங்க அழுவுறா ரொம்ப
ஏங்க பாவொ
ஒவ் ஓவரா அழுகுறே கரெக்டா ஸ்கூல் வாசல்ட்ட போறவர அமைதியா வருவெ
ம் ம்
கரெக்டா வாசல்ட்ட போம்போது கழுத்து ரெண்டயு கட்டிபுடிச்சிட்டு வண்டிலே அப்டியேதிரும்பி கட்டிபுடிச்சிற்றே கழுத்த போமாட்டேன்னு அழுகுது சேட்ட
ட அம்மா அம்மா அம்மா அம்மான்ட்ருப்பா
ஆமா அது பத்து மண்நால எனக்கு ரெண்டு மண் நேர வேமா போயிருதுங்க பத்து மணிக்கு தானெ கொண்டே விட்றே
ஹலோ
கேக்குதா
கேக்குதுங்ளா ஆ கேக்குது கேக்குது
பத்து மணிக்கி விட்றே நா அவன பத்து மணிக்கி விட்டுட்டு பன்னெண்டு மணிக்கி நால ரெண்டு மண் நேரோ வேமா போயிருது
ஆ ஆ ஆ அப்டியா ஆமா ரெண்டு மண்நேரோ வேகமா போயிருது
ஆமா
ஆ செரி செரி செரி
நால கழிச்சுலேருந்துதே ஒம்போதரை கிலா ஆ
ஆ ஒம்போதரைக்கி
நாள கழிச்சி ஒம்போதரைக் கொண்டே உட்றணு
ஆ கொண்டு விடனு அப்ப ஏ பத்து மணிக்கி தான சொன்னீங்க
நால் நாளைக்கி மட்டுந்தே பத்து நாளு பத்து மணிக்கி
ஓ அப்டியா போக போக அப்டியே டைமிங் இது பண்ணுவாங்க
ஆ நால கழிச்சலருந்து எப்போவு ஸ்கூல் டையத்துக்கு கொண்டே விட்றணு
சேரி சேரி சேரி ஆ
ம் அப்பா அப்பறொ சொல்லுங்கள்
வேற என்னங்க சொல்லுங்க
நீங்கதே சொல்லணு பெறந்த நாள்லா கொண்டாடி இருக்கீங்க எங்களுக்கு ஒரு ட்ரீட்டு கூட
வாங்குங்க நீங்க இங்க வாங்க எவ்ளோ நாலு ட்ரீட்டு வச்சர்லா
வறோ வறோ இ அடுத்தடவ லீவுக்கு போக பாப்போ
கண்டிப்பா வாங்க
வர அதுக்குல தூக்கம் வந்துச்சு இல்ல என்னடா இவ்ளோ நேரோ கொட்டாய் விடலனு பாத்தேலா
ஃபுல்லா படுக்கவே இல்லலங்க சுத்தமா பத்தல ஆமா சுத்தமா ரெஸ்டுல்ல பன்னெண்டு மணிக்கி தா வந்தோ ஹாஸ்பிட்டலருந்து வந்த ஒன்னே சமைச்சே சமைச்சிட்டு அப்டியே உக்காந்துச்சு
ஓ சேரி சேரி
ம்
என்ன சின்ன பாப்பா பெரிய பாப்பாக்கு கிஃப்ட் எல்லா குடுக்கலயா
குடுத்தாட் குடுத்துட்டா மேக்கப் கண்ணாடி
மேக்கப் கண்ணாடியா
ஆமா கண்ணாடி மட்டு இருக்கும்ல எங்கேயாது போனா
ஆமா அ அது குடுத்தாகலா சேரி சேரி சேரி
கிஃப்ட் கொண்டு வந்து குடுத்துச்சுங்க
ம்
ம்
ஃபிரண்ஸ்ல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிச்சா பாப்
சூப்பரா என்ஜாய் பண்ணுச்சு இந்த பெறந்த நாள் தா அதுக்கு ரொம்ப புடிச்சிருக்காமா
எ ஸ்கூல்ல லா பிறந்த நாள் கொண்டான்னா நல்ல இல்ல இப்ப வீட்ல தா என்ஜாய்
அவளுக்கு அவ அவ பிறந்த நாளுக்கு எப்போதுமே ஸ்கூல் இருக்காதுங்க
ஆ
இப்ப இருவத் ரெண் இருவத்தி ஒண்ணுதா ஓப்பன் பண்ணுவாங்களா
அ
அதனால லீவுலதா அவளுக்கு பெறந்த நாளே வரோ
ஓ
சேர் சேரி எனக்கு ஏ பையனுக்கு வராது பெறந்த நாள் எப்வுமே லீவ்ல தா வரோ அவனுக்கு மே
மே மே மாசோல்ல அதனால
ஆமா ஒரு வருசோங் கூட ஸ்கூலுக்குன்னு போவ் முடியாது அதுக்கு பெருசானதே தெரயூ தெரியூ பெறந்தாளைக்கி எனக்கு ஸ்கூல் தெறக்க மாட்டறாங்கன்னு
கரெக்டு இவளுக்கு பாப்பாக்கு
பாப்பாக்கு வந்து மார்ச் நாலு அவளுக்கு ஸ்கூல் போவ ‌அவ ஆனா கலர்ட்ரெஸ் கெடயாது எதுவும் கொண்டாடல்லா கூடாது ஸ்கூல்ல
எல்லா அப்டிதா ஸ்கூல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க
ஆ
இல்ல வோண்டான அதெல்லா இல்லைங்கராங்க
ஆமா
ம் ம்
வெற்றி இனமாகவ் எய்த்துப் எய்த்து போய் விட்டாள் அ ஆ
எயித் போயிட்டா டென்த் டென்த் இந்த வருஷோ
ஆ
ம் படிச்சுட்டு இருக்கு ட்யூ இல்ல அங்க நம்ம கடை இருக்குல்ல கடைக்கு பக்கத்துல
ஓ சேர் சேரி சேரி சேர்
ம் கடைக்கு வந்துருவா அப்படியே
அவளே நடந் அவளே நடந்து வந்துருவாள்
ஆஹ் நடந்து வந்துருவான் கடைக்கு டியூஷன்ல இருந்
சேர் சேரி ஓகேங்க சரி படுங்க கால்ல கூப்பிட்றே
சரிங்க சரி பாருங்க ஆ பை பை ம் குட் நைட்
குட் நைட்